ஹலோ
துங்க அது கட் பண்டீங்க
ஆ இல்லங்க அது நம்மளோட நேரம் முடிஞ்சது
ம்
சரிங்களா அதுனாலதா சோ அது தாங்க நீங்க இப்போ வ அதாவது நம்ம ரோட்ல போறோ ஹைவேல போறோ அப்டிங்கிற பட்சத்துல எப்டியோ கொஞ்சோ ட்ராபிக்ஸ் இருக்கு ட்ராபிக்ஸூ து ஹைவேனு போம்போது நம்மோ கொஞ் ஜாக்ரதையாதா எப்பயு போணூ ஏனா நம்ம பின்னாடி வார வண்டி நம்ம நம்ம வேகத்துலயே வரூன் அர்த்தோ இல்லைல அவங்க என்னா ஸ்பீட்ல வராங்குறது ஏனா ஹைவே அது அவங்க ஒரு ஸ்பீட்ல வருவாங்க நம்ம நம்ம ஒரு ஸ்பீட்ல மெயின்டென் பண்ட்டு போவோ கூட இருக்கொவங்கள கொஞ்சிகிட்டே போயிட்ருக்கோ நம்ம ரோட்ட யார்தா பாக்குறது சொல்லுங்க
கொஞ்சிகிட்டே போமாலாங்க ஆ அதொரு ஃபீலுங்க அது ஆம் கௌ அவ தோல்மே அவவங்க தோள் மேல தோள் சாஞ்சிட்டு அ கையைப்புடுச் கீர் போட்டு
புரியலங்க தோள்மேல் தூள் சாஞ்சா இப்ப என்ன நடக்கு வண்டி கொண்டு ஒரு சைடு வாக்ல சரிஞ்சிட்டு போயிராது
ஏங்க
ஆ சொல்லுங்க
மனசுல அவங்க இருப்பாங்க அவ்ள் தா அவங்கள வ அவங்கள வந்து குஷிப்படுத்தணுல அவங்க்கா ஸ்பெஷல் டிரைவ்வா இருக்கணுல அது
ஸ்பெஷல் ட்ரைவ்வா இருக்க வேண்டிய தா ஒரு வேல அவங்க உங்கள டிரைவரா மாத்திட்டாங்கனா
ஏன் வந்து வங்குவீங்ளா
ஆமா நீங்க பண்ற அலும்பு தாங்காம யப்பா சாமி நா பின்னாடியே உக்காந்துக்குற அப் படுத்து தூங்கிட்டே வரே அப்டி சொல்ட்டாங்கன்னா
நானு தூங்கிட்டே போய்டுவ
புரியல
அப்பில்லா சொல்ல மாட்டாங்க எந்த பொண்ணாது நீ சொல்லுங்க நீங்ளே பொண்ணுதா
பொண்னுதா ஆமா ஆ கொஞ்சோ டவுட் தா ம்
ம் பேக்க ஹைவேஸ்ல போம்போது
ஆ
புஸ்சா வெளிய செல்ல புள்யார் சுழி போட்டு போவாங்ளா
வீட்ல தூங்க மாட்டாங்க ஒருவேள முன்னாடியே தூங்கி விழுந்துட்டாங்ன்னா என்ன பண்ணுவீங்க
சீட் பெல்ட் போட்டு பத்தட பாத்துப்ப சீட்பெல்ட் யார பொருமையா போவா அந்த அழக ரஷ்ட்டே போவ் தூங் அழக ரஷ்ட்டே போவ அது முடி சறுக்கி சரிஞ்சு விழுகு கை
அ அவங்க உயிர்க்கு உத்தரவாதாம் இருக்குமா
ஏங்க ஐநூறுலயாங்க போப்போற கார்ல
என்னைக் இருந்தாலும் இது வேற சொல்றத பாத்தா வண்டி ஒரு கண்ணு ஒரு நேரமா ரோட்ட பாத்துருக்காது போலயே
ஃபோக்கஸ் மெயின் ரோட்ல இருந்தாலும் என் மனச யார்க்கிட்ட இருக்குங்க
மனசு
அவ தூங்கறதா இருந்தா என் தோள்ல தூய்ங்க்க மாயின் சொல்ருவ
ஓ
என் தோள்ல கூட தூங்க சொல்வ நா
வெரி நைஸ் சொல்லுங்க உங்க பயணம் எப்டி இருக்கும் சொல்லுங்க பாப்போ நீங்க தொடங்குறதுல இருந்து முடியிற வரைக்கு எந்த மாரி இருக் கோ அப்டிங்கறத நீங்ளே சொல்லுங்க உங்க இம்மாஜினேஷன்
ஏங்க இதுக்கல்யே ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் எதுனு எனக் தெரியும் இல்லீங்ளா இரு அவுங்களுக்கே ஃபேவரட்டான ஃபுட் எதுன் இன்னா தெரியும் அவுங்க தா அந் மேடம்க்கு
ம்
அங்க அவங் நேர்ல கூட்டிட்டு போயி அத வாங்கி தருவ அப்டியே லன்சுக்கு பிரேக் ஃபாஸ்ட்டே அப்டிதா ஆரம்பிக்கு பிரேக் ஃபாஸ்ட்டு இன்னு அப்டிதா ஆரம்பிக்கு அப்டியே போய்ட்டு போய் அவள்க் ஒரு இண்டிக்கல் காஃபி ஒரு காஃபி வாய்ங் குடுத்து
இப்போ உங்களுக்கு காஃபி பிடிக்காது சப்போஸ் உங்கள காஃபி குடிக்க சொல்றாங்கன்னா என்ன செய்
அவ்ள்தா குடிப்பாங்க ஒருநாள் குடிக்கறதுல இன்னா ஆக போகுது
அவனுக்குதா புடிக்காதுல்ல பெறகு அவனுக்கு வந்துட்டு ஒடம்பு சரிங்கலா அம்மா பொய்டுச்சுனா அதனால எதாவ்து ஆயிடுச்சுனா
ஆமாப்பா அதல்லா ஒண்ணு ஆகாதுங்க நம்பிக்க தாங்க வாழ்க்க அவுங்களுக்கா ஒரு நாள் அட்ஜஸ் பண்ணி குடிக்க வேண்டியதா புடிக்காது புடிக்காது சொல்ட்டு போ
ங்க அவுங்க வந்துட்டு உங்கள குடிக்க சொல்றாங்க நீங்கலு சரி கு நீங்க உங்களுக்கு ஒடம்பு சரில்ல அப்டினு சொன்னா அத நீங்க திட்டுவீங்கல்ல
பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடிப்பே நானு நோ சுகர் பிளாக் காஃபி
சொல்றாங்க நா டீ குடிக்கிரே நீங்களு டி குடிங்க
டீ குடிச்சான்னா அந்த டீ தா பிளாக் டீ வித்தவுட் சுகர் ஆ காஃபி குடிச்சேன்னா வித் ப்ளாக் காஃபி வித்தவுட் சுகர் அவ்ளதா விஷயோ இல்ல அவுங்க வேர எதாவ்து ஷேக் அந்த மாரி குடிக்கிறாங்களா ஆமா ப்ரோ சஸ்ஜூஸ் குடிச்சிக்க வேண்டியதா நீ கம்பெனி குடுக்கலா அவ்ளோதா அழக பாத்துட்டே உக்காந்துருப்பாங்களா தனியா கம்மாலா ஆடு முடிய வந்து காத்துக்கு முடி பறக்கு அவ ஃபோன வந்து ஃபோன் பாக்கும் போது அவ கண்ணு மேலயு கீழயு போய்ட்டு வரு அ கைய வச்சாலே பாதிலே கவனிக்லா என்ன சொல்றீங்க அது அது அதுக்கு வந்து காபி குடி சொல்ல என்ன என்ன பண்ணாலு நம்ம அது ஈடு ஈரினையே ஆகாதுங்க அது உங்களுக்கு புரியுதா ம் அத காத்துல ஆடுற காத்துல ஆடுற முடி
ஏ நீ சும்மா இரு போனேனோ லொல்லு கூட தாங்கிடலா புதுசா லவ்வு பண்ணவானுங்கல்ல அவனுங்க லொல்ல தா தாங்க முடியாது சார் சரிங்ளா சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணுல்ல சொல்லுங்க ஒண்ணுல்ல சொல்லுங்க
ம் ப நாலாகில அப்புறோ வந்து பத்தீங்ன்னா எதாவ்து அவுங்க சாப்பிடும் போது அ டிஷ்யூ தொடைப்பாங்கல்ல டைட்டா ஆயிருக்கு டிசியூ வச்சிட்டே துடைக்கும்போது அந்த அழகு அதெல்லா நிறையோ விஷயோ இருக்குங்க அப்டியே வந்து ரசிச்சு அப்டி அப்டி கல
எனக்கு புரிஞ்சதுக்கு சத்தியமா அப்ப விஷ்ணுக்கு மூஞ்சிய தொடச்சிட்டு அதே கசக்கி தரைல போட்ருவாங்க சேரி என்ன அழக பாப்பீங்க
க்க பாக்கவே மாட்டே லைட்டா அந்த லிப்ஸ மட்டு லைட்டா வந்து
அப்டில்லா ஒண்ணு கிடையாதுங்க அப்டி அசத்து மேரி தொலச்சி தேட வேண்டியதா இதுல என்னங்க பாத்து பாத்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பியூட்டிஷியன் கோர்சா படிச்சிருக்கோ
பட்டு படாம தொட்டு தொடம
அப்டில்லா ஒண்ணு பண்ண மாட்டாங்கங்க தோழி யாருங்க அப்டி பண்ணுவா தின்னமா தொடச்சமா தூக்கி வெளிய போட்டமா அப்டின்னு இருக்கனு என்னங்க இது
என்னங்க இதுன்னா அதாங்க உண்ம
வந்துட்டு ஒரு பொண்ணுக்குள்ள வெக்கோ மானோ நடக்கு அதெல்லா எதிர்பாக்கவே ஃபர்ஸ்ட் அத ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பாக்கு
ஆ அதுக்கு என்ன சொல்வீங்க காவா காவா ஓரத்துல ‌உக்காந்து கஞ்சா அடி சாரி காவா ஓரத்துல ‌உக்காந்து ‌உக்கான்டு இரூக்கிறமாரி உக்காண்டிருப்பாங்கிறீங்க வந்து தம்பி ஒரு காப்பி அப்படிங்கிற மாரி உக்காண்டுருப்பாங்க
ஏ ஒரு காபி வாங்கிட்டு வாயா அப்படின் சொல்லிட்டு சாம்பார் ரவுடி ரவுடி மாரி உங்காந்திருக்காங்க ‌எப்ப தா குடிப்பாங்க தெரியல சரி ஓ அவுங்க ‌என்ன ‌அவுங்க வந்து நீங்க மிஸ் பண்ணனோ பீரீயடோ இல்ல
யோச்சு பாருங்களே ஒரு ஒரு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஒரு டீஷர்டோ ஷர்ட்டோ போட்டு எனக்கு ஒரு காபி அப்படின்னு சொல்லிட்டு ஆ போய் காஃபி மாஸ்டர் மாரி ஸடைல்லா அப்பிடி குடிச்சிட்டு அது ஒரு அழகு தானே
ஏ என்ன கவூனிக் மாரி வரூமா
ஆமா யார்ரா அந்த புள்ளிங்கோ மாரி அநதமாரி தா பாப்பாங்க அது கொஞ்சொ கெர்த்தா இருக்கோ அப்பா நம்ம ஆளு செம ஸ்டைலா இருக்கான் அதனால எல்லாரும் பாக் கிறாங்களா அப்படி கொஞ்சோ கெர்த்தா இருக்கூ ஓம் லியா இருந்தா ஐயோ நம்ம ஆள பாக் ‌இருக்கானுங்களோ டெலி வரைகூ கோகூ அதே கொஞ்சொ ரெகர்டா இருந்தாச்சுகோ அப்ப அந்த பொண்ண பக்கத்துல போவ் கூடாது அப்படிங்கர மாதிரி இருக்கோ போவ் முடியாத்துன்னு வச்சுங்ளோ பசங்க அங்க வந்து கண்ணாலே வந்து இப்ப க கரொக்ட் பண்ண பாப்பாங்க உனக் ச்சோ இந்த பொண்ணா அப்படிங்கிற மேரி யோசிப்பாங்க ரக்கர்ட்டா இருந்தா செத்தான்டா சேகரூ அப்படிங்க மாதிரி பாப்பானுங்க அப்டிதா இருக்கில்லங்க ஆ
புரீலீங்க
நீங்க டிப் பா
என்னது ரவுடீ
ரவுடி
அது ரெண்டுயூ மிக்சாயிருந்தா சூப்பரா இருந்திரூக்கூ ரவ்டீ வித் ஹோம்லி
ஆ
நம்ம கிட்ட ஹோமிலியா நடந்துக்க வெளியில ரவுடி தனமா நடந்துக்னோ அது எப் நல்லாருக்குமுல்ல
அது எப்டிங்க நடக்கூ சொல்லுங்க பெரியவங் கேப்பாங்களே தவர உங்ககிட்ட நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கா
இல்ல நீங்க சொல்றது கரட்டுதா வீட்ல வீட்டுல பேசு நானூ ஒரூ விஷயோ வீட்ல எ அம்மாவு எங்க கெக்காவு வீட்டுல யாராவத் அவ கிட்ட பேசணூ பேசினாங்கன்னா பம்புவாங்க இப்ப மேடம் பம்பு வாங்க ஆப் ஏப் க மூச்ச கா அந்த பொண்ணு அது ஏ பொண்ணு அவ்ளோ சாஃப்டா பேசுது இந்த பொண்ணாட இப்பல்ல இருக்கூ நீ சொல்ற அப்டிங்க மாரி இருப்பாங்க ஆனா அந்த கதவ சாத்திட்டு ரூம் குள்ள வந்ட்டாங்கன்னா தூக்கி போட்டு கோவைசர்ளா அடிப்பாங்க தெரியுமா ஆ
அது என்னடா உங்க அம்மா என்ன கூப்டு பேசுது அது என்னா ஊ அத்த என்ன கூப்டு கேக்குது உனக்கு வந்து சோ எவளாவது கேப்பா
ஆ காமெடி கேட்டியே அப்டி தா இருக்கூ நாம வேற ட்ரௌஸ் வேற போட்டுருப்போமா ஜீன்ஸ் ட்ரௌஸ் வேற இழுத்தடி இ தடிப்பா போட்டு ஆ ஏர்ல ஜம்ப் பண்ணி வுட்டா பாரு ஒரு எத்து அப்டிங்கிற மாரியே ஃபீலா இருக்கூ ஆமா இங்க அ
எல்லா அனுபவொ தாங்க
புரிலிங்க
ஆ போட்டா
கோவக்காரல்லா கெடையாதுங்க கோவருக்கற எடத்த குணொ இருக்குன்னு சொல்லுவாங்க லவ் அதிகமா இருக்குங்க அவுங்க எ மேல அவுங்க லவ் ஜாஸ்தி காதல்
அடிக்கிறதாங்க அடிக்கறதுக்காங்க என்ன வேற ஏங்க ஒரு தடவ ரெண்டு ஒரு தடவ ரெண்டு தடவ அவுங்க அவுங்க அடிக்கிற அடிய ஒரு டைம் உங்களுக்கு வலிச்சிருச்சுன்னா நீங்க அந்த திருப்பி அடிப்பீங்க தான
புரியலீங்க வழிச்சு திருப்பியடிப்பான் கேங்குறீங்களா
ஆமா வலிச்சிட்டு இப்போ அவுங்க வலிக்குது ஒரு நாள் வலிக்குது விட்டுட்டீங்க ரெண்டு நாள் வலிக்குது விட்டுட்டீங்க அகேன் அப்டியே கண்டியூஸ்ஸா அவுங்க உங்களுக்கு பண்றாங்க அப்டிங்கிற பட்சத்தல நீங்க ஒரு நாள் கைய நீட்டிரிவிங்க தான
கை நீட்ட மாட்ட கண்ணத்த தா நீட்டுவ
எது அடின்னா
அடின்னு இல்ல இந்த ஃபிளாட்ட ம சொல்லாமான் தெர்ல வேணா விடுங்க அ எப்பொமே பரஸ்னல் டீட்டெல்ஸ் ஷேர் பண்ண கூடாதுல்ல எப்பிடீங்க ஒரு ஒய்ஃப் ஓட நீங்க என்ன பண்ணுவீங்க சண்ட போடாம நீங்க என்ன பண்ணுவீங்கனு கேட்டா எப்டீங்க சொல்ல முடியு
நா அப்டி சொல்லலங்க இப்ப அடிச்டாங்க நம்ம பாட்டு ஒரு டைம் வலிக்குது உடுறா விட்றா அப்டின்னுவோ அடுத்ததட வலிக்குதுடா அடிக்காதடா ன்னுவோ மூணாவ்து வாட்டி அடிச்சா திருப்பி அதே கை நமக்கூ ஓங்கூல்ல
ஓங்கவு செய்யாது ஒளியவு செய்யாது
எனக்கெல்லா ஓங்குங்க ஒரு வாட்டி வாங்கிட்டு சும்மா இருந்தா ஒரு வாட்டி இருப்ப என்னோட குட்டீஸ் இருக்காங்க அவ்ங்க ஒரு வாட்டி என்ன அடிச்சாங்கன்னா சரி நா பொருத்துப்ப திரும்ப வந்து அடிச்சாங்கன்னா பொருத்துப்ப அ து அடிச்சாங்கன் வச்சிகோய நா திருப்பி ரெண்டு அடிய குடுத்துட்டு சத்தம் போ பயங்கரமா சத்தம் போடுவ அப்பதா
அதுதாங்க பையனுக்கூ பொண்ணுங்களுக்கூ உள்ள வித்தியாசமே இப்ப புரியிதா அதா பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கூ வித்தியாசோ
நா அப் அப்பால்லா அடி வாங்கிட்டு சும்மா இருக்காங்கனு நெனக்றீங்ளா எங்க அப்பாவல்லா நாங்கல்லா அடிச்சதே கெடயாதுங்க எங்க அப்பா பக்கத்தே நாங்கல்லா போய் உக்காரவே மாட்டோ அப்டியே தூரத்லே உக்காந்துப்போ எங்க அப்பா அங்க உக்காந்துருந்தா அந்த ரூம்ல உக்காந்தா அந்த ரூம்லே அப்பில்லா ஒன்னு கெடயாது அப்பாவ பாத்தா கொஞ்சொ பயந்தா
எங்க அப்பா கூடதா எங்க அப்பா எங்க அப் எங்கப்பா எங்கம்மா டுயட்லா ஆடுவாங்க தெரிமா உங்களுக்கு
அதா நார்மலா சொல்லிர்க்கிங்களே
செம் ரவுஸ் பண்ணுவாங்க எங்கப்பா பாட் பாடுவாரு உன்னை பார்த்த பின்புதா நாங்க நா சொல்லுவே ஒ அவுங்கள பாத்தத்துக்கப்றதா எங்களுக்கு ஆப்பே வந்தது அப்டி ஏய் இன்னா அப்டிங்குது இட்னாலு திட்டு வேறு எல்லாமே பண்ணுவாங்க ஆனா அந்த லாலியா ஜாலியா பேசுற் நேர்த்துல அவங்க அவுங்கமாரி ஜாலியா யாருமே இருக்க மாட்டாங்க அது அதுல மூவிக்லா படத்துக்கிட்ட போனாங் நீங்க இன்வை கண்டுக்கவே மாட்டாங்க எங்க அப்பா எங்க அம்மா இதுலே லவ்வர்ஸ் பட்த் இந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு பேரு அ கொழந்தைங்க
அவ ஒன்ன பத்தி எது
பீக் பேக்க்ர் பசங்க படத்துக் கூட்டிட் பேயிர்க்கவே அவுங்க பாக்குறாங்க என்ன பண்றாங்க எப்டி பாக்லானா பாக்க மாட்டாங்க அவுங்களு ஜாலியா ஒக்காந்து கத பேசிட்டி உக்காந்துட்ருப்பாங்க ரெண்டு பேரு ம் நாளைக்கு மேரி வழங்குனா வந்து ஸ்நேக்ஸ் ஏங்கிட் வந்து குடுப்பாரு நா பேன் பாத்துட்டு ஒக்காந்துட்ர்ப்ப படத்த அதுனால தாங்கே போயிருக்க எங்க ஊருக் போனாலே பத் மூவீஸ்லா போவோ எங்க தாத்தா வீட்டுக் போனாலே இப்ப கூட எங்க மாமாவ கால்ல கால்ல மத்யான கால் பண்ணாரு எனக்கு தா உ உ வரலான்ட்ருக்கியா என்ன ஐடியால இருக்க ஏ வர மாட்டீங்கிற அ இல்ல மாமா